ஹலோ வணக்கம் தோழி.
உங்கலோட தில் சவுண்டா இருக்குது
ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது தோழி உங்க இடத்துல கொஞ்ச சத்தமா இருக்கு தோழி
இப்ப சொல்லுங்க. இல்ல இன்னு சாப்பல எங்க தம் டிங்களா
இல்ல சாப்பில்ல என்ன சமையல்?
எங்க வீட்டுல வந்து பருப்பு சாப்பாடு கறி பால்
இந்த வீட்ல வந்து இது ம் மட்டன் சார் து அதுக்கப்புறோ ரசோ வாங்க சாப்புலா
கிச்சன்ல எங்க வீட்ல வந்து தா சமைப்
ம் செரி சிஸ்டர் சிஸ்டர் நீங்க டூருக்கெல்லா போயிருக்கிறீங்களா
ஆ போயிருக்குறேங்க
எங்கே போய்ருக்கிறீங்க சிஸ்டர்
நா வந்து இங்க நாகூர்க்த போயுருகே நாகூர் ராமேஷ்வர கன்னியாகுமாரி அப்புடிதா
ஃபேமிலியோட போனீங்களா சிஸ்டர் ம் எப்புடி இருந்துச் சு அந்த அந்த நாட்கள்
நல்லாருந்துச்சு டைம் போறதே தெரியல டைம் பத்தல
உம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சேரி சேரி ஓகே ஓகே இப்ப நீங்க ஃபேமிலியோட போனா எவ்ளோ காசு ஆகாது ஆகுது சிஸ்டர்
நாங்க இப்ப ரிசனா போனோ த்ரீ மன்த்ஸ்க்கு முன்னாடி ஆஹ் ஐம்பதாயிர ஆயிடுச்சுங்கோ
அப்புடியா சேரி சிஸ்டர் நாங்க கூட ஊட்டி போயிட்டு வந்தோ சிஸ்டர்
அப்டிங்களா
ச்சு அங்க அந்த கிளைமேட்டு் அங்க இருக்கிற வீடுங்க எனக்கு என்ன டவுட்டுனா எப்படி அங்க இருக்குறாங்க மனுஷங்க அப்டின் டவுட் தா ஏனா அவ்ளோ உச்சி மண்டேல இருக் இருக்குறாங்களா எப்புடி அவங்கல்லா அங்க ஏதாது பொருள் வாங்கணுனா கீழே இறங்கிதா வந்து வாங்கணு அதல்ல எப்
அவ அவ பழகீட்டு இருக்கு இல்ல
இல்லே இருந்தாலு இப்போ நாங் பஸ்சு கிட்ட போறதே நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கு இது அவங்களுக்கு ராத்திரி ஏதாது எமர்ஜென்சினா அவங்கல்லா எப்படிதா போவாங்கன்னுன் தெரியலல்ல ம் நீங்க போயிருக்கிறீங்களா கொடைகானல்
இல்லே நா போனதில்ல நா போல
அப்டியா செரி செரி நீங்க போங்க அங்க நல்லா இருக்கா கோடைக்கானல் அங்க இருக்கிற எட எல்லா அந்த குணா கொகை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா அது
ஆமா கொடைக்கானல் எவ்ளோ
நல்லா இருக் கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த குணா கொகைய பாருங்க சரியா உம் நா இந்த நீங்க போன நாகூர் அங்க என்ன ஃபெஸலு
தர்கா தா அங்க நாகூர்ல தர்கா ஃபெஸல்
ம்
அப்புறமா அங்க பீச் இருக்குது கடைங்க இருக்கு நெறைய
ம்
அங்க கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
அதா கட கடைங்க நெறை ய இருக்கு தர்கா தர்காக்குள்ள கடைய
ம் அப்டியா நாகூட போயிருக்கறே இந்த நாகூர் தர்காக்கு ஆனா வந்து தர்காக்கு மட்டு நாங்க சி நேரா தர்காக்கு போயிட்டு வந்துட்டோ ஆனா இந்த அந்த ஊரெல்லா சுத்தி பாத்ததே இல்ல நாங்க
சாப்பரீங்களா
ந்ந ஊரு சிஸ்டர்
நாங்க வந்து வேலூரு
அப்டியா எங்க சென்னைக்கு வந்திருக்குறீங்களா
யான
எனக்கு து இருக்குறாங்களா உங்களுக்கு சொந்தக்காரங்க
ஆமா ஆமா எங்க அக்காக்கு அங்கதா கல்யாண பண்ணி கொடுத் தாங்க
அப்டியா செரி செரி உங்கக்கா வீட்டுக்கு அப்பப்ப வருவீங்களா நீங்க
ஆஹ் வருவோ எப்பயாச்சு அப்டி
உம் எப்பயாச்சு ஒரு தடவ ரீசண்டா இப்ப லாஸ்ட்டா எப்போ வந்தீங்க
இப்பதா ஒரு டுவொண்ட்டி டேஸ் முன்னாடிதா போயிட்டு வந்தோ
அப்டியா எப்டி இருக்கு உங்களுக்கு மெட்ராஸ் நல்லாருக்கா
ஆஹ நல்லா தா இருக்குது வண்டிதா ரொம்ப ஸ்பீடா போது
ஆமா இங்க நா கூடயே ப்போ மெட்ராஸ் தா ஆனா இங்க பொல்யூஷ தொல்ல அதிகோ ஆனா வந் நீங்க நீங்க வந்து ராத்திரி மெட்ராஸ் சுத்தி பாத்துருக்கிறீங்களா
இல்ல ஆஹ் போயிருக்கறே எங்க மாமா கூட்டிட்டு போய்ருக்கிறாங்க ஒர் ரெண்டு டைம் வேடென்ஷன் ஒரு
அமே நீங்க ராத்திரி சுத்தி பாருங்க நல்லா இருக்கும் மெட்ராஸ்
அப்டிங்களா நா அங்கய் ந்து கலைஞர் சமாதிக்கிட்டல்லா நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டே
அ நீங்க வந்து ராத்திரி போனீங்கானா இந்த பெசன்ட்நகர் பீச்சுக்கு போங்க ஏன்னா அங்கதா நல்லாருக்கு உங்க அக்கா வீட்டுக் வந்துட்டு என்ன்ன உங்க மாமா கிட்ட சொல்லுங்க இந்த மாறி பெசன்ட்நகர் பீச் இருக்கு
நாங்க வந்து கார்ல போனா நீங்க ஆறு மணி ட்ரைனுக்கு திரும்ப ரிட்டன் வந் வந்தரோ சோ அங்க தங்கறதுல்ல அதனாலதா இல்லன்னா தங்குனா அங்க அக்கா கூட்டிட்டு போவாங்க
பாருங்க
அக்கா வந்து அவங்க அத்தை கூட ஃபேமிலியா இருக்கறாங்க சொ நாங்க போய் இருக்கறதுக்கு எப்டியோ இருக்கு சொல்லு
அப்டியா ம் அ பியாஸ் செரி செரி செரி செரி எங்க உங்க அக்கா வீடு இருக் கு
சென்னைலதா இருக்குது
இல்ல இல்ல சென்னைல எந்த எடோ
வண்ணாரபேட்ட
அப் நா கூட அங்கதா இருக்கே வண்ணாரப்பேட்டைல தா ஆனா இங்க வந்து ரொம்போ ஆ அதி அதிகமா வந்து வீடுங்க வண்டிங்க அங்க அந்த எடத்துல இருக்குதாங் உங்கக்கா
ஆமாங்க
அப்டியா நீங்க வந்து மெட்ராஸ் வந்து இந்த நைட்ல இந்த ஐஸ் சாப்ட போயிருக் குல்ஃபி ஐஸு
சாப்ட்டுருக்கற
நல்லாருக்கு அந்த குல்ஃபி ஐஸ்ஸூ
ஆமா ஆமா
ஆமா நா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் தெரியு அவுங்க வந்து ராத்திரி பண்ணெண்டு மணிதா வெப்பாங்க அந்த எடத்துல போய் நாங்க குல்ஃபி சாப் அது நல்லாருக் நா வேணா அந்த ஸ்பாட் சொல்றே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக் றீங்களா எங்க தெரியுமா இந்த எ பெசன்நகர் பீச்க்கு நீங்க போனீங்னா அங்க எதுடாப்ஸே ஒரு கட இருக்கு அப்பா அசாமி அப்டின்னு
அவுங்களையா சேரிங்க
தின அங்க போய் சாப்டுவாங்க அங்க இருந்து பிளேவர் கூட இருக்கு மாங்கா பிளவர் இருக்கு ரோஸ் மில்க் பிளேவர் இருக் க்கு பாதேம் இருக்கு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேனுனு வாங்கிக் ஜஸ்ட்டு வந்து நாப்பது ரூவ தா
அப்படிங்களா செரி சொல்றே நா எங்க அக்கா கிட்ட
ம் உங்க ஊர்ல என்-என்ன நீங்க சாப்ட்டு இருக்கிறீங்க நெறைய
மொதல இந்த கோட்டையாண்ட வந்து நயித்தல முட்டை - இ- சேமியா போடுவாங்க
ம்
அந்த பேமஸ் நல்லார்க் டேஸ்டா இருக்கும் இன்னு பானிப் ஒரே
ம்
எனக்கு வந்து ஐஸ்க்கிரீம்
ம்
சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்
ஓ சிக்கன் ரைஸ் கூட இருக்கா-உங்க ஏரியால
அது பக்கத்து கடையல கூட இருக்கும்
அப்பிடியா-அப்பிடியா எங்க ஊர்ல வந்து அவ்ளோவா ஆ எங்க ஊர்ல வந்து இந்த சிக்கன் ரைஸ் எல்லாம் போர் ஆயிடுச்சு இப்ப லா வந்
ஆ ம்
அத்தோ கேல்வி பட்டு இருக்கீங்ளா அத்தோ பைஜோ
இல்ல
பைஜோ நல்லா இருக்கோ அத்தோ நல்லா இருக்கோ நாங்க நறைய வாங்கி வாங்கி சாப்பிடுவோம்
அப்டீங்களா பர்கர் கூட நல்லா இருக்குமே
இது கூட நல்லா இருக்கும் இங்க வந்து ஒரிஜினல் பர்கர் தான் விப்பாங்க இந்த மாரி வந்து கட்லட் பர் வேர இன்னா இல்ல இந்த கட்லட் பர்கர் வந்து அந்த மைதா அதுக்கப்றோ அந்த என்னது
ஆமா
ங்க இந்த மாறி போட்டுதான் கட்லேட் செய்வாங்க ஆனா இங்க வந்து ஒரிஜினல் சிக்கன செஞ்சு குடுப்பாங்க ஹலோ ம் நீங்க சாப் ட்டு இருக்றீங்களா உங்க ஊர்ல பேக்
ஆ எங்க ஊர்ல நா சாப் க்ரன் கட்லட் சாப்ட்டு இருக்கே பாப் சிக்கன் வந்து சாப்ட்டு இருக்கறே
ம் போல நல்லா இருக்கு
ஆ நல்லாதா இருக்கு அத பாப் சிக்கன் நல்லா இருக்கோ நான் அங்க மெட்ராஸ்ல டெண் பெருசா இருக்கு இங்க கொஞ்சோ சின்னதா இருக்காங்கல்
அப்டிய எங்க ஊர்ல வந்து ரெண்டு மூணு பேர் சாப்ட்ல அந்த பார்கர் அ
ஆஹ் இங்க வந்து ஒருத்தவங்க தா சாப்ட முடியு
அப்டியா எங்க ஊர்ல ரொம்ப பெருசா இருக்கு பர்கர் எல்லா உக்கும்
அ சொல்லுங்க
காசு எவ்ளோ இருக்குங்க எவ்ளோ இருக்கு
வந்து முன்னூரூபா ஒரு
பர்கர்ராஹ் எங்க ஊர்ல வந்து நூத்தி பத்து ரூபா நூத்தி ஐம்பது ரூபா
எங்க ஊரு மொதல்ல இருந்துச்சு எர்நூறுபா இப்போ கொஞ்சோ ஆளுங்கலா சேந்த பிறகு என்ன ஆயிடுச்சு முன்னூரூபா ஆய்க் ஆக்கிட்டாங்க ஹ்ம் நாங்க வந்து ஒரு ஸ்பாட்ல சாப்டுவோ இந்த அ வண்ணார்பேட்டை கிட்ட ஒரு கட இருக்கு அங்க வந்து நா எப்பவுமே அங்கதா நாங்க சாப்டுவோ நீங்க இந்த பிரட் ஆம்ட்லெட் ட்ரை பண்ணி இருக்கீங்களா
ஆஹ்ஹா அதெல்லா சாப்டதுல்ல வீட்ல செஞ்சி சாப்டு இருக்ராங்லா
அப்டியா இந்த பிரெட் ஆம்லெட் சாண்ட்விஜு
ஆஹ் சாண்ட்விச்லா ஆஹ் நெறைய சாப்டதுல்ல கொஞ்சமா பாரு
சா சாண்ட்வஜ் என்ன நா இந்த பிரெட்லுல வந்து இந்த வெங்காயம்மு தக்காளி அதுக்கப்ரோ உருளக்கெழங்கு கு அதுக்கப்ரோ வெள்ளரிகா அது போட்டு கொடுக்குறதுதா சாண்ட் விச்சு ம்
எங்க அக்கா சாப்டுவாங்க ப்போ கொட்பாங் கொஞ்சமா போய் சாப்புடு ஆ விக் விக்கிது அதா இந்தக்கா எப்பியாஜ் வந்தா ஸ் சாப்புடுவாங்க அவ்ங்ளுக் குடுப்பாங் கொஞ்சமா நானா தனியா வந்து சாப்படமாட்ட ஆமா அவ்ங்க சாப்புடும்போது கொடுப்பாங்க நா போகற் ஆடர் பண்ணி சாப்ட்ருவே
உம் செரி தோழி இவ்ளோ நேரோ உங்க கூட பேஸ்ன மிக்க மகுழ்ச்சி நாங்க அடுத்த தொடர்பில் சந்திக்கிலா நன்றி வணக்கம்